வணக்கம்
செர் சொல்லுங்க இன்னைக்கு என்ன பத்தி பேஸ்லாம்
இன்னைக்கி உங்களுக்கு உங்களுக்கு எதனா ஒரு பர்சன புடிக்கும் இல்லயா எனக்கு வந்து இந்த லைஃப்ல வந்து இவங்கள புடிக்கும் இவுங்குளுக்கு இவங்க வந்து எனக்கு இவ்ளோ பண்ணிருக்காங்க அப்டின்றா மாரி உங்க காலேஜ் மேம் இல்ல பேரன்ண்ட்ஸ்ல இல்ல ரிலேட்டிவ்ஸ்ல யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி யார்னா ஒத்ரு இருக்காங்களா அவுங்ள பத்
எனக்கு ஒருத்தவங்க இல்லங்க நெறைய பேர் என்ன சுத்தி இருக்காங்க ஏன்னா எனக் தெரிஞ்சு இந்த எனக்கு இந்த லைஃப் கெடச்சதுல பேரன்ட்ஸ்ஸா இருக்கட்டும் ஒரு ஆ நட்பு வட்டங்களா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் அமஞ்சது எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் தா நா சொல்லுவ பேரன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்ன்னா எனக்கு வந்து கெடைக்காது ஒரு விஷயமே கெடையாது எது கேட்டாலு வாங்கி தர்து எங்க போனாலு கூட்டிட்டு போறது புது புது போன வித விதமான ட்ரெஸ் ள் போட்றது அது மாடலாக இருக்கட்டு ஸ்லீவாக எதுவா இருந்தாலு உனக்கு புடிச்சிருக்குன்னா நீ பண்ணு அப்டின்ட்டு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஒரு சில விஷயத்துலதா இருப்பாங்ளே தவிர்த்து அவுங்களுக்கு வந்து எப்பமே நா வந்து தேங்க்ஸ் சொல்லணு அப்டின்னு நெனைக்கிற ஒரு விஷயங்கள் கடவுள் குடுத்ததுல ஒரு அற்புதமான இதுன்னா என்னோட தாய் தந்தை என்னுடைய உடன்பிறப்புகள் அது நா சொல்லுவே அதுக்கப்றோ நட்பு வட்டாரத்துல எனக்கு ரொம்பவே லக்கியஸ்ட் இதுன்னா அ எனக்கு கெடைச்ச ஒவ்வொரு நட் நண்பர்களு சரி அ சில பேர் பின்னாடி பேசுவாங்க சில பேர் வந்து தெனோ ஒரு விஷயத்துக்காக வந்து பாத்திங்ன்னா கோவப்படுவாங்க அ சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு தெரியாத மாரி நடிப்பாங்க அ இவ ஏ சொல்லணு அப்டின்ட்டு இது பண்ணுவாங்க ஆனா கூட இருக்குற வட்டம் அ வட்டாரங்கள் வந்து பாத்திங்கன்னா எனக்கு அற்புதமா வந்து இந்த வாழ்க்கையில வந்து எனக்கு நல்லாவே அமைஞ்சுது எந்த ஒரு விஷ்யமா இருந்தாலு செரி கேக்ரதுக்கு முன்னாடி செய்றதா இருக்கட்டு அ ஒரு பொறந்த நாள வந்து தா பொறந்தாள் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்ளோ அந்த அளவுக்கு வந்து பாத்திங்கன்னா ஒரு கொண்டாடுற வெள்ளில கொலுசு வாங்றதா இருக்கட்டு ரிங்கு வாங்ற தா இருக்கட்டு நம்ளுக்கு புடிச்ச ஒரு ட்ரெஸ் எ எடுத்து சப்ரைஸ் பண்றதா இருக்கட்டு என்னோட ஃப்ரண்டஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்டினா அவளுக்கு எப்பப்ப தோணுதோ அப்பல்லா எனக்கு சப்ரைஸ் பண்ணுவா ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டாருக்கட்டு ஒரு பொக்கே இது பண்றது எனக்கு எப் ப்ப எனக்கு இந்த மூமெண்ட் நல்லா ப்ரீஷியஸா இருக்கணு அப்டின்றதுக்காகவே அந்தந்த மூம்மாண்டுக்கு இது பண்ணறதுதா என்னோட காதலா இருக்குரும் அது வந்து என்னதா கோவமா இருந்தாலு என்னதா ஒரு விஷ்யந்தாலு உனக்கு ஒண்ணுன்னு நா வந்து நிப்பே அப்டின்ட்டு ஒரு தோன்ற ஒரு குணங்கள் வந்து யாருக்மே அமையாது ஒரு சந்தேகம் என்ற ஒரு ஒரு விஷ்யம் இருக்காது ஒரு ஹோப் ஏன்னா நட்புன்று காதல் மாறும்பொழுது அந்த ஒரு லக்கியஸ்டு பர்ஷன் நான்தான்டா அப்டின்ற போல எனக்கு அடிக்கடி வந்து எப்பவுமே ஒரு ஃபீல் ஆகும் தைரிய மா எ வட்டாரத்துல இருக்க எல்லாருகிட்டயு எனக்கு ஒரு பிரச்சன நா தைரியமா அவுங்ககிட்ட போய் சொல்லலா அதுல வந்து எந்த ஒரு பே பின்னோக்கி போய் சொல்ற ஒரு விஷ்யமே இருக்காது அது வந்து எனக்கு தெரிஞ்சு நா வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கடவுள் குடுத்த ஒரு வரமே நா சொல்லுவே இது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷ்யந்தா சொல்லுவே அழகான கொஸ்டின் நீங்க எகிட்ட கேட்டீங்க ரொம்ப நன்றி இது போல உங்களுக்கு வந்து இது எனக்கு ரொம்பவே புடிச்ச பர்ஷன் இது வந்து இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப அழகா பண்ணாங்கப்பா அது எனக்கு மறக்கவே முடியாது ஒரு நினைவுகள் வந்து அற்புதமா ஒரு பரிசா குடுத்தாங்க அப்டி எதுனு இருக்கா
என்னோட இதுல பாத்திங்ன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபேம்லிதா என் ஃபேம்லிஸ்லா வந்து மம்மி டாடி இவுங்க ரெண்டு பேருமே ஏ அப்டின்னா அ எப்டி சொல்றதுன்னா நாங்க வந்து ஒரு கட்டத்துல பாத்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்தோ நாளிக்கு என்ன பண்றது அந்த அளவுக்குல்ல இருந்தோ ஆனா வந்து எம் பேரண்ட்ஸ் வந்து இப்டி பண்ணாங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு விஷயத்துல கூட எங்கிட்ட காட்டல நம்ம கஷ்டப்பட்றோமே அப்டின்றது இதுவரைக்குமே இப்போ தா எனக்கு கொஞ்சோ கருத்து தெரிஞ்சு தா எனக்கு தெரியூ இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்டின்றது சோ அந்த அளவுக்கு இத்தன வருஷோ இப்ப கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸா எனக்கு அது தெரியாம இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் தா இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே அதுல்லாம எனக் அது பிரதர் அவங்க பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து இப்ப நா இப்ப அவெ கால்ல போயிட்டு வரனா ஆஃபீஸ் போயிட்டு வரானா பஸ்ல போறளே இவளுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்குமே அப்டின்ட்டு ஈவினிங் வந்தாலுமே செரி நா தூங்கிட்டு இருந்தாலுமே செரி எழுந்து இன்னக்கி ஓகேவா அழுது இருக்கியா நல்லா இருக்கியா எதுனா ஒண்ணு விசாரிப்பாங்க அதுல இருந்து எல்லாருமே நல்லா அதுவ்மே காலேஜ் மேம் இருக்காங்கில்லியா அவங்களுமே அப்டிதா அவுங்க எப்டி என்ன பாப்பாங்கன்னா அவங்களோட டாட்டர் மாறி பாத்துப்பாங்க காலேஜில எனக்கு ஒரு சில டைம்ல லன்ச் எடுத்துட்டு போவ் மாட்டே கா ஆஃபீஸ் போயிட்டு பார்ட் டைம் பண்றதுனால எனக்கு அது கொஞ்சோ இஷுவா இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு வரலேன்னு தெரிஞ்சாலே போவாங்க கேன்டீன் போவாங்க எதே ஒண்ணு கவனிப்பாங்க அதல இந்த கவனிப்பு வந் து நெறையவே இருக்கு வீட்லயூ சரி ஆபீஸ்லயூ சரி எங்க போனாலுமே அது எப்படின்னே தெரியாது எனக்குன்னு ஒரு ஜீவன்கள் கிடைச்சிடுவாங்க இவங்க நம்மபள பாத்துப்பாங்க அப்டின்ற மாரி நிறைய கிடைச்சிருக்கு
கெண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஒன் உண்மையா வந்து ஒரு அன்பு கெடைக்கறத்து இந்த காலகட்டத்துல ரொம்பவே கஷ்டம் அதுவூ அந்த அன்பு சம்பாரிச்சதுக்கு அப்புறோ அத வந்து ஒடைக்காமலூ எந்த ஒரு இதுவூ இல்லாமலும் வந்து அத கொண்டு போறத அத விட ரொம்ப கஷ்டோ எனக் தெரிஞ்சு அது போல ஒரு விஷயங்கள் நமக்கு அமையும் பொழுது அது ஓ உதாசனம் பண்ணாம அதுக்கான ஒரு ஈடு இல்லாத ஒரு அன்பு வந்து நம்மளூ கொடுக்கணூ அந்த ஒரு பயணத்தை வந்து அவங்க கூட வந்து மேற்க் கொள்ளணூ அப்படின்ட்டு எனக்கு எப்பவுமே ஒரு ஆச இருந்துட்டே இருக்கு இது போல வந்து உங்களுக்கு வந்து இந்த ரொம்பவே கஷ்டம்ப்பா எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்பவே டவுன் ஆயிருந்தே அந்த எட்த்துல அந்த ஒரு வார்த்தைகள் அந்த ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது அந்த ஓகே இது இருந்தா போதூ அப்படின் பத்தி ஏதேனும் ஒரு விஷயங்கள் வந்து உங்கள அந்த வார்த்தைக்கி ஏன்னா சொல்லுக்கு அவ்ளோ வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வுகள் அதிகம் ஒரு சொல் வந்து தாழ்த்தவூ செய்யூ உயர்த்தவூ செய்யூ அப்படி இருக்கும்பொழுது அந்த சொல் வந்து எனக்கு ரொம்பவே அஹ் இதமா இருந்தது நல்லா இருந்தது அப்டின் த்து இருக்க அந்த லைஃப்ல
என்னோட லைஃப்ல பாத்தீங்ன்னா அப்டி காலேஜ்ல வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கூ அவளுக்கூ வந்து நார்மலான ஒரு எப்டி சொல்லனுன்னா ஒரு அனதர் பெர்சன் வந்து நடுவுல வந்துட்டாங்க அது வந்து எங்களுக்கூ அவுளுக்கூ நெறையப் ப்ராப்ளம் ஆச்சு பேசாம ஆயிட்டோ அவ என்ன பண்ணிட்டானா நம்ம ஃப்ரெண்டு் தானே அவ நம்ம சொல்லியிருக்க மாட்டா அப்டின்னு அவ யோசிக்கல மேபி சொல்லியிருப்பாலோ அப்டின்னி ஒரு சந்தேகத்துல இது பண்ணி அவங்க சொன்னவேட இது பண்ணி எனங்கிட்டயே பேஸ் டு பேஸ் கேட்டா நீ இப்டிதானா பேசின என்ன பத்தி அப்டின்னுட்டு எனக்கு அதுதா ஒரு ஹிட்டா ஒரு மாறி ஆயிடுச்சின்னாடா இது நம்ப ன வர்ஷோ இவ கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்துமே இப்போ திடீனு மத்தவங்க சொல்றத கேட்டு பண்றாளே ஆனா எனக்கு ஒரு நம்பிக்க இருந்துச் சி அவ அவங்களால அடிப்பட்டு விட்டு நம்மகிட்டதா வருவா அப்டின்ட்டு அதே மாரி ஒரு டூ இயர்ஸ் கிட்ட போயிடுச்சி இப்ப தெரியுது அவுங்களுக்கு அந்த பர்சன பத் தி எப்டின்னு தெரிஞ்சிட்டு ரிட்டன் ஏங்கிட்டயே வந்தாங்க வந்து இந்த மாரி நா தெரியாம உன்ன பேசிட்டே அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா செரி அவ ஏதோ சொல்றத கேட் நம்பிட் இருக் கா ஒருக் ஒரு நாள் நம்மகிட்ட வருவா அவ அப்டின்ற மைண்ட் செட்ல நா னே இருந்தே பட் ஆனா அவ இன்னும்ஸவந்துட்டா வந்து இந்த மாரி சாரி கேட்டு இது பண்றப்ப அப்பதா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸே தப்பு பண்றாங்கன்னா அந்த டைம்ல சொல்றப்ப எப்டி இருக்குனா நம்ப தப்பாதா தெரியிவோ என்னன்னா அவுங்கள அத ரியலைஸ் பண்ணிட்டாங்கனா அவங்க இப்ப நானு அவ சொல்லிட்டாலே நம்ம பேசவே கூடாது அவ கூட அப்டின்னு இருந்துந்தனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் திருப்பிதா இதாயிருக்காது இல்லையா இப்ப இதுக்கப்புறம் அவளுக்கு தோணுல இதுக்கப்புறம் நம்ம யா என்ன சொன்னாலு அவள யோசிக்க கூடாது அப்டின்ட்டு அந்த ஒரு இது இதாஇதாயிச்சு
கண்டிப்பா நீங்க சொல்றப்பல எங்களுக்குள்ளயு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூடயு வந்து பாத்தீங்கனா இது போல ஒரு ஆனா நா எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லுவ உனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சன அப்டின்னா அத வந்து தேர்டு பர்சன்ற ஒரு விஷயத்த வந்து மூன்றாவது மனிதர்கள எப்பமே வந்து உள்ள வந்து நொழைக்க உடக்கூடாது அது அவுங்க கிட்ட வந்துப் பாத்தீனா அந்த குறைய சொல்றத்தாருக்கட்டும் நீ வந்து ஆயிரம் பேர்கிட்ட நீ வந்து ஒரு இது கொஸின் கேளு சொலுயுஷன் கேளு ஆனா முடிவுன்ற ஒரு விஷயத்த வந்து நீதா எடுக்கணும் அப்டினும்போது உனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சன வரம்பொழு து அத வந்து போய் மத்தங்க கிட்ட சொல்லக்கூடாது இது வந்து வேற எதான ஒரு விஷயமாருந்தா கூட போய் கேக்லா ஒரு கரியரோ இல்ல ஒரு டவுட்டோ அதப்போல ஏதோ சம்திங்னா நீ வந்து நம்பி கேக்லா அவுங்க பதில்க்கு வந்து நீ வந்து முடிவு எடுக்கற்து உங்கையில இருக்கு ஆனா நமக்குள்ள ஒரு பிரச்சன ஒரு மூணாது மனுஷ் ஷ வந்து இதுப்ன்னும் போது நா எப்பமே என்னோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது என்னன்னா எல்லார்கிட்டயு சொல்றது உங்குளுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையார்ந்தாலு நீங்களே சால்வ் பண்ணிகிங்க யார்கிட்டயு நீங்க கொண்டு போவாதீங்க ஓ நீ இதப்போல கேட்ருக்கியா அப்டின்ட்டு நீ ஸ்ட்ரெய்ட் அண்ட் பார்வர்ட் ஏனா எனக்கெப்பமே முகத்துக்கு நேரா வந்து பேசறதா ரொம்ப புடிக்கும் ஓ தப்போ சரியோ நீ அந்த என்ன கெட்ட வார்த்தல கேக்கிறியோ இல்ல நல்ல வார்த்தல கேக்கிறியொ டவுட்டு கேக்கிறியோ எதுக் கேக்கிறியோ ஏம்முன்னாடி வந்து எதுந்தாலு கேட்டுக்கோ நா வந்து அதுக்கான வந்து பதில் எப்பமே வந்து எ கிட்ட வந்து தயாரா இருக்கோம் அது போல் நாங்க வந்து எங்குளுக்குள்ள என்ன பிரச்சன வந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கன்ற ஒரு விஷயத்துல வந்து ஸ்ராங்கா இருந்தோ இல்லப்பா என்னோட ஃப்ரெண்டு இதுல பண்ணிருக்க மாட்டாப்பா அப்டின்ட்டு அவளும் சரி என்னு நானும் சரி நம்பறத்தாருக்கணு ஆனா அ அது வரைக்கும் எங்களோட நட்பு வந்து இப்ப வரைக்கும் கல்லூரில ஆரம்பிச்ச ஒரு யூ ஜி பீ ஜி இப்ப வரைக்கும் ஒரு ஆறு வர்ஷோ ஒரு நட்பு வந்து பாத்தீங்ன்னா ஒரு ஸ் ட்ராங்காவு நல்ல ஒரு இதுவாவு நாங்க கொண்டு போய்ட்டுதா இருக்கற அந்த விஷயத்துல வந்து நானும் ஒரு லக்கி எப்பலா உங்குளுக்கு வந்து எனக்கு இந்த விஷயத்த வந்து நடக்காமரு ந்துதா நல்லார்க்கு அப்டின் எதனா ஒரு விஷயருக்கா
ம் என்னோட லைஃப்ல என்னோட இந்த ஃப்ரெண்டோட என்ன பழக்கோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சலையா இப்ப இது நடுவுல வராமதா அந்த டூ இயர்ஸ் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலா காலேஜ் லைஃப ஆனா வே எனக்கு ஒரு வேற ஒரு ஃப்ரெண்ட் சர்க்குளும் அப்ப இதுவாதாருந்துச்சு பட் ஆனா இந்த ஃரெண்ட்ஷிப் இருந்துந்தா நம்ப இன்னும் நல்லா பண்ணிந்துருக்லாமே அந்த ஒரு லைஃப மிஸ் பண்ணிட்டுமே நம்ப அப்டின் சொல்லி மிஸ் பண்ண பட் அனா அந்த என்னென்னலா மிஸ் பண்ணணோ அதுலா வந்து இப்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்க நானு அவ கூடையுமே செரி அவ காலேஜ்ல மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூடையுமே செரி எல்லாரையுமே ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எல்லாருமே ஒன்னா போலா அப்டின் சொல்லி அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டு இல்லாம ருந்தா லைஃப்ல நல்லாருக்குன் நெனச்ச
புரியுது புரியுது கண்டிப்பா நெறைய விஷயங்கள் பேசுனோ நட்பாருக்கட்டும் நம்பளுக் கெடச்ச ஒரு அழகான ஒரு உறவுகளாருக்கட்டும் அதுல கெடச்ச நம்பளுக் அழகான ஒரு நினைவுகளாருக் கட்டும் சந்தோஷமாருக்கட்டும் காதலாருக்கட்டும் நெறைய விஷயங்கள் பகிர்ந்தோ உங்க கூட பேசுனல ரொம்பவே ச ந்தோஷம் நன்றிங்க
நன்றி